சொல்லு என்ன பண்ணியிட்டுருக்கீங்க
தா சும்மாதா இருக்கே என்னோட பாப்பாவோட ஸ்கூல்லிந்து ப் ரொம்ப மெசேஜா வருது குரூப்ல டெனி ப்டி ஒன்னு ஒன்னோ பண்ண சொல்றாங்க எனக்கென்னமோ அவ ஸ்கூல் அவ ஆளா ஸ்கூலுக்குதா போறா பண்றதெல்லா நானு என்னெனா ஏதோ நா ஸ்கூல் போற ஃபீல் வர மாரி இருக்கு
ஆமா எல்லாதியு நீங்க பண்ற மாதி இருக்கு உக்காந்து படி பாலா சாயிங்காலோ
ஆ நா ஏதாச்சு சொல்லி குடுப்பே ஆம் அப்புற வந்து இன் து வந்து இது எப்பிடியு நாளைலந்து ஹோம் ஒர்க்கு வந்து குடுக்க ஆரம்மிச்சிருவாங்க ஆ இப்ப நா என்ன பண்றேனா ஒரு கலர் புக் வாங்கி வெச்சிருக்கே அதுல வந்து என்ன பண்ணுவேனா டெய்லி வந்து ஒரு கலர் பண்ண சொல்லுவே ஏனா மொபைல் பாக்குறத கொறைப்பாங்கல்லே ச்ச சோ அதனால வந்து ஏனா எப் போ பாத்தாலு மொபைல்லதா இருக்கா கண்ணுயு வந்து இத்தாயிரக் கூடாது அதனால வந்து என்ன பண்ணுவே ஒரு ஒ ஒரு கால் எ இப்ப வந்து கலர் வந்து இப்போ அதுல குடுத்துருப்பாங்கள இப்ப ரெட் ப்ளூ அந்த மாரி வந்து எடுத்து குடுத்துருவே கலர் பென்சில்லா
ஆ
இந்த கலருதா யூஸ் பண்ணி இருக்காங்கன் இந்த கலர மட்டு எடுத்து கொடுத்துருவே அத பாத்த அடிச்சிருவா
பரவாலியே அத உக்காந்து பண்றால அதுவே பெரிய விஷ்யோ
ஆமா அத அவளுக்கு இத எப்டியாது தச திருப்புணு அவள ம் ச்ச இந்த மைண்ட் செட்லந்து கொண்டு வரணு ஏனா அவ எப்போதுமே ஃபோன் பாத்துட்டே இருக்கா அது எனக் பயமா இருக்குது
ஆ ஆமா அத நீ மாத்திதா ஆகணு ஏனா ஃபோன் வந்துக் இப் வேற வழி இல்லாமதா எல்லாரு குடுக்கிறது எல்லாரு வந்து வேணுனே ஃபோன் பாக்கட்டோ அப்டி சொல்லி குடுகறது தில்ல வேற வழி இல்ல அவுங்க கொஞ்ச நேரோ கூட அமைதியா இருக்கறது இல்ல சொல்றத கேக்குறது இல்லனும் போது ஃபோன் குடுத்துதா ஆ ங்குனோ ஆனா அது ரொம்ப அம் கண்ணு பிரச்சன த என்னோட அக் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தௌகளோட பாப்பாக்கு எத்தன வயசு இருக்கு ரெண்டு வயசு கூட ஆகல இன்னு ஆனா அந்த பொண்ணு வந்து பொறந்ததுலந்து ஃபோன்னா பாப்பா என்னெனா அவுங்க அம்மா வேலைக்கு போறாங்க அவுங்க அப்பா வேலைக்கு போறாங்க அவுங்க பாட்
ஐயோ கண்ணாடி போட்டுருச்சா?
பாத்துக்கறதுனால அவங்களால பாத்துக் முடில அவுங்க என்ன பண்ணீர்க்காங்க வேல பாக்கும் போது சமைக் குடிக்கும்போது இந்தா ஃபோன புடி குடிக்கிறது குடுக்கறது நைட்டு தூங்கும் போத் தூங்கவே மாட்டா ஆனா அவுங்களுக் கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருது வேலல்லா பாத்து தூங்குறதுக் கு வேற வழி இல்லன்னு சொல்லட்ட ஒரு இருவதுநிம்ஷோ இருவது நிம் ஷோ ஃபோன பாத்துட்டு தூங்கிருவா அவ்ளோதா அதுக்குமேல பாக்க மாட்டா இப்ப பாத்தா வந்து கண்ணாடின் றாங்க எத்துனூண்டு பிள்ளைக்கு கண்ணாடி அதூ கண்ணாடி பாத்தீங்கன்னா அஹ் பின்னாடி வந்து கட்டி வுட்ருக்காங்க அஹ் ஓ ஏன்னா அது கலண்டுக்கூல அது க்காக ஒரு கண்ணாடி போட்டுக்க ஆனா அது போட்டுருக்கத பாத்தா எல்லாரும் கேக்குறாங்க பாவோம் அப்போ அவ அவ என்ன பண்ணுவா அவட்ட இப்ப எல்லாரும் கேக்குறாங்க ஏ கண்ணாடி போட்ருக்கா? ஏ கண்ணாடி போட்ருக்கா? அப்பிடீனு ட்டு உம் அந்த மாதிரி ஆயிடக் கூடாது ஏன்னா நம்மளே பாருங்களே நம்மல்லா அவ் அவ்வளவா ஃபோன் யூஸ் பண்ணாதனால நம்மயெல்லாம் கண்ணாடி போடு
உம் நம்ம சின்ன வய்சுல ஃபர்ஸ்ட்டு நம்ம போன் கெடையாதே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோனா அந்த நேரத்துக்கு நம்முளும் போட்ருப்போம்தா பட் வந்து அப்ப ஃபோன் கெடையாது. அப்ப டிவியும் அந்தளவுக்கு நம்மள பாக்க விட மாட்டாங்க நம்ம வீட்டுல ஹ நாடகத்தையே போட்ரு இருப்பாங்க நம்மளால பாக்கவும் முடியாது நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படியே போ பொம்ம படம் பாத்தா எனைக்காச்சும் போடுவாங்க. அத உக்காந்து பாப்போம் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுது எம் பொண்ணுனா வந்து எப்பிடி ஆன்சர் பண்ணாளே எனக்கு இப்ப வரைக்கு ஆச்சிரியமா இருக்கு. எல்லாமே ஃபோன பாத்து கத்துட்டிருந்திருக்கா. அது ஒரு ஒரு ஒரு வகையில எனக்கு சந்தோஷ் சொன்னாலும் ஒரு பக்கோம் பாக்கும்போது அவளோட கண்ணெ நெனைச்சு எனக்கு பயம்வருது. அஹ் ஐயய்யோ அப்டின்ட்டு
ஏனா நம்மெல்லாம் வந்து சின்ன வயசுல எலாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் வந்து சுட்டி டிவி எப்பயாதும் பாக் போடுவாங்க எப்போனா லீவ் நாள்ள ஞாயித்து கிழமை மட்டும் தான் மத்த நேரோலல்லா நாங்க ஸ்கூல் விட்டு வந்தோனே என்ன பண் நூறு ஒரு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அப்பயே அந்த அரை மணி நேரத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க டிவி பாத்துட்டு வெளிய போய் விளையாடு அப்டி சொல்லுவாங்க அந்த அரை மணி நேரத்துல நானு எங்க அக்காவும் பாதி நேரம் சண்ட போட்டே வந்து பாக்காம வுட்டுருவோம் இல்ல ஏதோ ஒண்ணே போட்டு சில நேரம் ஒத்துமையா உக்காந்து ஒரு ஒரு மணி நேரம் பாப்போம் அப்புறம் அப்புறம் எந்திருச்சு அப்ப கூட எங்க அம்மா சொல்லுவாங்க டிவி முன்னாடி போய் ஏ உக்காந்து இருக்க பின்னாடி வா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு பின்னாடி உக்காந்து பாத்துட்டு போயிருவோ விளையாடுவோம் அவ்ளோதா வீட்டுல நாடகம் ஓடிட்டு இருக்கும் சீரியல் பாப்பாங்க நியூஸ் பாப்பாங்க அவ்வளதான் ஆனா இப் இப்ப வந்து அவங்க ஒன்னும் டிவி இருக்கணு இல்லே போன் இருக்கு ஒரே அப்பா அக்கா பையன் ஆ அவெல்லாம் என்ன சொல்றானா என்கிட்ட எந்த டாய்ஸ்மே இல்ல நா எத வச்சு விளையாடுவேனு அவன் ஒரு கூட நிறைய பொம்மை வச்சிருக்கா அவ இவ்ளோ பொம்மை வச்சிருக்கா ஆனா வித்தியாசமா ஏதாது வேணும்
தே என் பாதி சுத்தம் அழிஞ்சு போயிரும் போல அவ்ளோ பொம்ம எங்க போனாலும் பொம்ம வேணுங்கிறா அந்த பொம்மய ரெண்டு நாள் கூட வச்சு விலாட மாட்டிக்கிறா அத வந்து சும்மா அத வந்து கால் கையெலாம் பிக்கிறது வெட்றது முடிய வெட் முடி வெற்றாளாம்
ஓ
அதுக்கு ஹேர் செல் பண்றாளாம் முடி வெட்டுறேன்னா அத முடிய வெட்டி போடுறது கொண்ட போடுறது அதுக்கு அத பாலாக்கிறது அந்த பொம்மைய அத அதுக்கப்பறம் அந்த ரெண்டு நாள் கழிச்சு அது வந்து அப்படியே வந்து அந்த பொம்மை பழசாயிடுச்சா திருப்பி எங்க போனாலும் நா ஸ்கூலு போனா பொம்ம வாங்கி கொடு அப்படிங்கிறா கண்ணாடிவ இப்ப சொல்ட்டு போயிருக்கா எல்லா பிள்ளைங்களும் கிளாஸ் போட்டு வருதா அதாவது இந்த வெயிலுக்கு கிளாஸ் போட்டு வருவாங் கள அவங்க அப்பா கூடனா அப்டி செய்லா கிளாஸ் போட்டு வந்து இறங்குதுங்க அதனால வந்து எனக்கு வந்து வரும் போது எனக்கு கண்ணாடி வாங்கிட்டு வந்துரு கிளாஸ் வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கா
அதுதா அந்த பசங்க எல்லாம் ரொம்ப நா நம்மல்லா சின்ன வயசுல நம்ம அம்மா ஸ்கூலுக்கு கூப்பிட வந்தாலே சந்தோஷப்படுவோ ஏய் நம்ம அம்மா வந்திருக்காங்க ஏய் எங்க அம்மா எங்க அம்மா அப்டி சொல்லுவோ போன வருஷம் எங்க அக்காவோட பாப்பா ஸ்கூல் போகும்போது அங்க அவங்க வந்து நார்த்ல இருந்தாங்க அங்கெல்லாம் வந்து புல்லா எல்லாருமே நல்லா மேக்கப் போட்டு அழகா வருவாங்க ஆனா நம்ளால அப்படி போக முடியாது அவளே பாவம் சமைச்சு முடிச்சு ரெண்டு பேரயும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப கூப்ட்டு வரணும் அவளுக்கு பெரிய வேல இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணி இவ வந்து சும்மா தலையை சீவிட்டு அப்படியே சும்மா ஒரு சுடிதாரை போட்டு எ எதோ ஒரு டிரெஸ்ஸ போட்டு போயிடுவா போல அதுக்கு அவ எங்க பாப்பா வந்து கூப்ட்டு எங்க அம் எங்க அக்காவை வந்து சொல்லியிருக்கா எங்க மிஸ்ஸு பாருங்க எங்க மிஸ் பேரு இவங்கதான் எங்க மிஸ்எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா அவங்க போட்டிருக்க சுடிதார் பாருங்க அவங்க போட்டுருக்க லிப்ஸ்டிக் பாருங்க அவங்க வச்சிருக்க பொட்டு லிப்ஸ்டிக் அவங்க ஷேட் எல்லாம் போட்டு அவங்க கண்ணம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி க்ளோவ் ஆகுது நீங்க ஏன் இப்படி வரீங்க எங்க மிஸ் மாதிரி அழகா இருங்களேன் அப்டி சொல்லி சொல்லிருந்திருக்கா உம் அதுல இருந்து இவ்ளுக்கே மாறி ஆயிடுச்சு போலா ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு நாம்
நம்ம ஒரு கொண்டை கிண்டைய போட்டு போயி விட்டுருதோம்
அவ வாப்பா வே வேயில் அந்த பத் இவ காலையில ஒன்பரை மணி கிளம்புவா திரும்ப அவள போய் பதினொன்றரைக்கு கூப்பிடனும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அவ ஏதோ வீட்டு வேலைய முடிக்கணும் திரும்ப பதினொன்றரைக்கு அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் திரும்ப சாப்பாடு வைக்கணும் தூங்குவான்னு நினைக்கிறேன் தூங்கவே மாட்ட ட்டாங்க ரெண்டு
ஐயோ முன்னாடிதான் தூங்குவாங்க இப்பல்லாம் தூக்கமே கிடையாது அது நைட்டு தான் ஒரேடியா
உமா எவ்வளோ
மத்தியானம் தூக்கமே கிடையாது
அவிங்க டயர்டே ஆறத இல்ல தெரியுமா விளையாண்டுட்டே இருப்பானுங்க தாச்சு ஒண்ணு பண்ணிட்டே இருப்பானுங்க நான் நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துட்டே இருப் பன் எங்க அக்கா வந்து திட்டுவா தயவு செஞ்சு பொம்மை வாங்கி கொடு க்காத என்னால வந்து அள்ளி வைக்க முடியல நான் சொல்ல என்ன அள்ளி வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்ச ச்சனை அது பாட்டு கொட்ட போறானுங்க அள்ள போறானுங்க நீ உனக்கு நீ பாத்தாதான் தெரியும் அப்டி சொல்லுவோ அப்ப எனக்கு புரியல ஆனா இந்த த தடவ அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருந்தேன் பாப்பாவ அப்ப வீட்டு்ல இருக்க பொம்மைையெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த ஒரு ஒரு மேக்கப் பொம்மை மாரி ஒரு பெரிய செட்டு வாங்கி கொடுத்தோ அத ஒரு ஒவ்வொன்னு ஒவ்வொரு இடத்த ட்ல போட்டு வச்சிருப்பா கால்ல அங்க இங்க மிதிப்படும் கிச்சன்ல இருக்கு நான் கிச்சன்ல வேலை பாத்து அத தூக்கிட்டு வந்து கிச்சன்ல உக்காந்துருப்பா அப் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஓ இது ததா சொல்லியிருக்கா போல அப்படின்னுட்டு
அதா அதான் இப்போ நாங்க வந்து சென்னை போறோ எதுக்குன்னா வந்து என்னோட கசின்ஸ் வந்து அஹ் நாங்க எங்கேயுமே சின்ன வயசுல வந்து நாங்க எங்கேயுமே போனது இல்ல எங்கள வந்து வெளியவே இப்போ நான் வந்து இப்போ செங்கோட்டைக்கு வந்து நான் போவேன் எப் எப்போதுமே லீவ்னா அங்கதா என்னோட ஆ என்னோட ஃபேமிலினா அங்கதா இருக்காங்க அம்மாவோட ஃபேமிலி சோ அங்க போவே அங்க வந்து எப் எங்களை வந்து ரொம்ப சின்ன பிள்ள மாரிதா ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா அப்ப நாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சே நானு ஆஹ் இந்த மாரி எங்க எங்கயுமே விட மாட்டாங்க அப்டினா இருந்தாங்க ஆனா இப்ப நாங்க பெரிய பொண்ணுங்கலா ஆனனால எங்கேயாச்சு போலா அப்டி சொல்லிட்டு என்னோட இன்னொரு கசின் வந்து சென்னையில இருக்கா அஹ் இப்ப இன்ன இங்க ரெண்டு பேர் இருக்காங்க நாங்க எல்லாருமே சேந்து சென்னை போலான்ருக்கோ போயிட்டு ஹ்ம் சும்மா அ அங்க ஒரு கிளாஸ் அங்க அட்டன் பண்ணிட்டு அ எங்கேயாச்சு சுத்திட்டு வரலா சும்மா பீச் இந்த மாரி எங்கயா போயிட்டு வரலா அப்டி சொல்லி ஒரு பிளான்ல இருக்
ஆஹ் நீங்க பீச் ச் போறீங்கன்னா நா நீங்க வந்து பாலவாக்கம்னு ஒரு பீச் இருக்கு ச சரியா இ இது கிட்ட திருவான்மியூர் கிட்ட அந்த பீ ஹிட்டன்லா கிடையாது அது ஹிட்டன்லா கிடையாது நல்லா நெறைய பேர் வருவாங்க ஆனா இன்னு வந்து அத வந்து பப்ளி அதாவது பப்ளிக்கா நிறைய பேர் இன்னு வர ஆரம்பிக்கலாம் அவ்ளோதா ஏன்னா நாங்க எனக்கு எங்களுக்குமே பீ ச்ல குளிக்க ரொம்ப பிடிக்கும் அந்த பாலவாக்கம் பீச் போனீங்கன்னா காலைல அங்க வந்து வாக்கிங் போறவங்களுக்கு காக அந்த பீச் ஓரத்துல வந்து அரேஞ் பண்ணி குடுத்திருக்காங்க அங்க சூ சூப்பு கடை அப்புற கீரை கடை அந்த மாரி இரு ஓ அதனால அங்க நட க்கறவங்கள தவிர மத்த குளிச்சு வந்து ஆட்டம் போடுறவங்க யாருக்கும் இன்னும் அது கண்ணுக்கு தென்படலை
ஆனா சென்னனைில வந்து அ அப்படி மார்னிங் அங்க வாக் பண்ணா நல்லா இருக்கும்ல
ஆமா நல்லா இருக்கும் ஆனா வீடு பக்கத்து நானும் அப்படித்தான் நினைச்சேன் வீடு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஃப்ரண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயோ வீடு பக்கத்துல பீச் இருந்தா நல்லா இருக்குமா கலையவே அவங்களுக்கு வந்து அந்த வெயில் காலத்துலல்லாம் அப்படிய அந்த உப்பு காத்து பயங்கரமா அடிக்கும் குமா குளிச்சுட்டு வந்தா கூட வெயிலுக்கு அந்த உப்பு உப்பு அப்படியே பறிஞ்சு போய்
அ் இல்ல நான் என்ன சொல்றேன் நம்ம கடல்ல குளிக்கிறதை விட இப்ப மார்னிங் அந்த வாக்கிங் எக்சசைஸ்குனா நல்லா இருக்கும்
ஆஹ் அதுக்கு நல்லா இருக்கும் ஆனா பீச் பக்கத்துல வீடு இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு அப்படியே அந்த உப்பு நான் ட்க ஆனா குளிர்காலத்துல ரொம்ப நல்லா இருக்குமா நல்ல குளு குளுன்னு இருக்கும் ஆனா வெயில் காலத்துல வந்து அந்த உப்பு தண்ணிக்கும் நம்மளே பீச்ல குளிச்சுட்டு கொஞ்சம் நடந்தாலே நமக்கு எப்படி கசக்கசன்னு இருக்கு
ஆமா ஆமா ஆனா அப்டியே மார்னிங் அப்டியே வை வா அடே மார்னிங் அடே வை உட்காந்துட்டு மனசுக்கு அப்படியே ரீலீஃபா இருக்கு
ஆமா நீங்க போனீங்கன்னா அந்த பீச்சல போய் ஆ நான் இன்னுமே அந்த பீச்சோட காத்துல அப்படியே உட்காத்துருந்தாலே போது நீங்க போனீங்கனா அதுல போய் குளிக்கலாம் ரொம்ப தூரம் வரைக்கும் வைக்குமே போய் குளிக்கலாம் ஒரு பயமுமே கிடையாது அலலெல்லாம் ரொம்ப வேகமா எல்லாம் வராது நாங்க அங்க போ சென்னை போனாலே ஏன்னா எங்க போனாலும் கூட்டம் எங்க போனாலும் ஒரு கேப் ஒரு வண்டி போட்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி ஆகுது த அதனால இந்த பீச்சுக்கு போய் காலைல ஒரு ஏழு மணி போனோனா மத்தியானம் ஒரு மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கே வருவோம் அந்த அந்த அளவுக்கு அங்க உக்காந்து ஆட்டம் போட்டுட்டு குளிச்சிட்டுதான் வ வரது
உஹம் உம் ஓகே ஓகே
சேரிங்க நீங்க
உஹம் கண்டிப்பா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா ஷேர் பண்றேன் நானு
ஆஹ் சேரி உம் சரிங்க வேலை முடிச்சு நான் அப்புறமா கூப்பிடுறேன்
ஆஹ் ஓகேங்க ஓகேங்க பாய்.
ம் பாய்
வேண்டா